ஆ
ஆ கேக்கு கேக்குது நல்லா கேக்குது ம் என்ன பாட்டி இன்னு ஃபோன்ல பேசி முடியல போல்ருக்கு
ம் இப்ப வேற யார்டயோ பேசிட்டு இருக்காங்க
ஓ சேரி சேரி இங்க வரிக்கு கேக்குது பேசுற சத்தோ
ம்
த்த நாளைக்கு உங்க காலேஜ்ல ஃபங்க்ஷன் இருக்குமா திங்கெழம
ஃபங்க்ஷன் எதுக்கு இருக் போது
ஐ மீன் ஃபஸ்ட்டு டேக்கு எதாச்சி
தில்லா கெடையாது
சேர் சேர் கொஞ்ச பாட்டுக்கிட்டு இருந்து தள்ளி அந்த பக்கவா க்ளோஸ் பண்ணு
பண்ட
சத்தம் ரொம்ப கேக்குது சே உங்க க்லாஸ்ல மொத்த எத்தன பேரு
கதவ சாத்திட்ட இப்ப ஓகேவா கதவு சாத்திட்டே இப்ப ஓகேவா கேக்குதா கிளாஸ்ல வந்து அறுவத்தி அஞ்சி
ஓகே ஓகே ம் உன்னோட லெப்டாப்போட அந்த மாடல் என்னது
லேப்டாப் மாடல்னா புரியல கேக்கற
ஆம் ஏஎம்டி ரைசன் அது வந்து ஐ ஃபையா ரைஸ்ன்ல ஐ ஃபை அந்த மாரில்லா வருமாக்கு வராதுல்ல
து ஃபை ஐ ஃபைன்றது இன்டல் ஃபை இதுவு வந்து ஃபை பிஃப்த்து கண்ஞ்சிகிரேஷன் சம்திங்தா ஆ
இது எப்பிடி கண்டுபிடிப்பீங்க அது வந்து ஐ த்ரீ ஐ ஃபை அது வந்து விண்டோஸ் லேப்டாப்கு அப்பிடி சொல்லுவாங்க
இது ரைஸ்சன் ஃபை ரைஸ் செவன்பாங்க
ஓ இதலே ரைசான் த்ரீ இருக்கா
த்தா நெனைக்கறே ஃபை செவன் இருக்கும்போது அதுவு இருந்துருக்கு
எனக்கு அப்புறமே உன்னோட மாடல் அந்த இத மட்டு எனக்கு அனுப்பிவக்கிறியா அது வச்சிருக் கியா ஏ ஸ்கிரீன்ஷாட்டா
ஆமா அது எப்பவோ வச்சிருந்தே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது அமேசான்ல இருந்தது
ஓ எனக்கு அது மட்டும் கொஞ்ச ஸ்கிரீ ஷாட் எடுத்து அனுப்பி விடுறியா சும்மா நாலும் பாப்போ
கடைச்சா அனுப்புறே நானே ஆலாஃபசா இருக்குறது இது இப்பதா ஆரம்பிச்சே இப்போதா தேர்ட் எபிசோடு பாக்க ஆரம்பமிச்செ அதுக்குள்ளே நீ கால் பண்ண
எனக்கு அதல்ல என்னன்னே ஒண்ணும் புரியாது
சீரிஸ்டியா அவ்ளோதா
எனக்கு சீரியல் தா தெரியும் சீரீஸ்ல்லா எனக்கு தெரியாது
என்ன நீங்க மூணு நாலு வருஷத்துக்கு ஒரே இத பாப்பீங்க சீரீஸ்னா என்ன ஒரு ஒரு பத்து எபிசோடு இருக்குன்னு வச்சுக்கோ ஒரு ஒரு எபிசோடும் ஒரு ஒரு மண் நேரத்துக்கு இருக்கும் அவ்வளோதா மூவியோட இது லென்த்தா இருக்கும் மூவி மூணு மண் நேரத்துக்கு இருக் குனா இது வந்து அப்டி கெடையாது எபிசோட் எபிசோடா இருக்கும்
இதெல்லா வந்து தேயட்டர்ல வராதா ஓ இது வந்து ஒன்ல ஓ
இந்த நெட்ஃபிளிக்ஸ் அந்த மாதில்லா விடுவாங்க
நெட்ஃபிளிக்ஸ் அமேசான் பிரைமு
ஆ அதுல விடுவாங்க அதுவும் வந்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சுன்னா சப்ஸ்கிரிப்ஷன் வச்சு தா பாக்க முடியும்
ம் ம்
ம் ம்
சேரி சேரி அப்ப இதுல வந்து இதுலல்லா வந்து வந்து இந்த சினிமா ஸ்டார்ஸ்ல்லா நடிக்க மாட்டாங்களா விஜய் சூர்யா நடிப்பானாக்கு
விஜய் சூர்யா அவங்கதா இந்த இது பீல்டுலே இல்லையே
சீரீஸ் பீல்ட்லயா
ஆ அவங்க இதுலே இல்ல
நீதான் சொல்லுவ அவங்களா நடிப்பாங்கன்ட்டு
இவங்க நடிக்கல அதுக்குன்னு எல்லாருமே நடிக்கலன்னு கெடையாதுல்ல
இல்ல இதுல வந்து யாரும் ஆக்ட்ரஸ் யாரும் நடிக்கிறது இல்லையான்னே யாரு
ஹீரோயின் பேர் எனக்கு தெரியலையே
சமந்தாவா
சமந்தா இல்ல ஏதோ ஒரு பேமஸ் ஆக்ட் இதுதா யாரு கரெக்டான ஞாபகம் இல்ல ஐஸ்வர்யா ராஜேஷ் அவ தெரியுமா
ஆமா
அவளும் சீரிஸ்லல்லா நடிச்சிருக்கா
ஓ சரி சரி ஆனா மக்கள் அத வந்து அவ்ளவுக்கா யாரும் பாக்குற இல்லையா மெயினா இந்த சினிமா டி வி ல வர்றதான்ன
வந்து ஆ ஆ அதுதா இங்க இந்தியால வந்து இன்னும் அப்டி இந்தியால கெடையாது டி வி ல வராது அதுதா சொல்றேன்னே இது பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுதா நெறைய பாக்க முடியும் இல்லைன்னா ஓ டி டி பிளாட்ஃபார்ம் தா இன்டர்நெட் யூஸ் பண்ணி தா பாக்க முடியும் இல்லனா எப்டி அவங்க சம்பாதிப்பாங்க ம்
சேரி சேரி
அது இன்னும்
அதுக்கு
அவளோ இது ஆகல அது வந்து கொஞ்சோம் இதாச்சுன்னா இவுங்களும் வந்து நறைய எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இப்பதான் ரீசண்டா நறைய எடுக் க்கு ஆரம்பிச்சிருக்காங்க கொரியா சைனா அந்த அந்த மாரி அவுங்க இது அவுங்கதான் வந்து இதுல இது
ம்
இப்போ ரீசெண்டா இன்டியாலே கொஞ்சம் கொஞ்சமா வருது ட்ரெண்ட் ஆச்சுன்னா இது பண்ணுவாங்க
ம்
ம்
செர் செர் ஆனா அது தேட்டர்லயும் ரிலீஸ் ஆவாது எபிசோட் எபிசோடா
வந்து பாப்பாங்க இப்படி வந்து நெட்பிளிக்ஸ்ல தான எபிசோட எபிசோடா ரிலீஸ் பண்ணுவாங்க வாரத்துக்கு ஒன்னு அப்படின்ட்டு
ஆனா அதுல அப்படி பண்ண முடியாதுங்கறதனால அதுக்கு வராம இருக்கு
ஆ
சேர் சேரி இதுலாம் எந்த எந்த மொழிகள்ல இருக்கு
இப்போ இருக்கு சை சைனீஸில் இருக்கு தாயில இருக்கு ஜப்பனீஸில இருக்கு கொரியன்ல இருக்கு நறைய இதுல் இருக்கு ஏன்னா இப்ப இப்பதைக்கு நறைய பேர் பாக்குறது வந்து கொரியன் தான் நறைய பாப்பாங்க
ஓ யேன்
அதுதான் ரொம்ப பேமஸ்ஸா இருக்கு இப்போதைக்கு கரண்டா
ம் ம் அது வந்து எல்லாத்துக்கும் எப்புடி புரியும்
இங்லிஷ் சப்டைட்டல்
அது டக்கு டக்குன்னு நம்மளளாப் பண்லாமா பட நம்ம வந்து படத்த பாப்போமா இல்ல அந்த எழுத்துக்கள் கீழ ஓடிட்டு இருக்கிறத நம்ம பாப்போமா
அதுக்கப்புறோம் வந்து டப்பு இருக்கு இல்லன்னா நம்ப லாங்குவேஜ்ய சில டிராம டப் பண்ணிருக்காங்க
ஓஹோ
ம்
செர் செரி
ம் இந்த இது சூப்பரா இருக்கும்
தமிழ் லாங்குவேஜ்ல எல்லாம் வந்து இந்த மாரி நறையா எடுக்குறாங்களா
யா எடு அதுதான் சொல்றேன்ல்ல இங்க வந்து ரொம்ப கம்மி தான் அப்படின்னு எடுத்தருப்பாங்க பட் அது அவ்ளோ நம்மளுக்குலாம் தெரிஞ்சிருக்காது
ஆனா ஒரு இத மட்டும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஏதோ ஒண்ணு ஆனா எனக்கு அது பேரு ஞாபகம் இல்ல எனக்கு அது ரொம்ப பேஃமஸ் ஒரு ஒரு மாஸ்டரும் ஒரு ஸ்டூடன்டும் ஏதோ ஒரு கத வரும் அதயும் நான் பாத்திருக்கன் ஆமா அது வந்து யூடியூப்ல ஷார்ட்ஸ் மாரி போடுவாங்க
ஆ
அதுதான் அது வெப் சீீரீஸ்ன்ட்டு சொல்லுவாங்க அது கொஞ்சோம் போல
அதான் ரீசெண்ட்டா அதான் ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவலல்லாம்
ம்
உம்
இந்த ஓ டி டி பிளாட்ஃபார்ம்ஸ்ன்னு சொல்றாங்கள்ள பிரபு கூட வீட்டுல வச்சிருக்கானே அதுல வந்து இந்த மாரி இருந்துச்சுன்னா எல்லாத்துலயே அவங்க சப்ஸ்கிரைப் எப்படி பண்ண முடியு
புரியல
இப்ப அமேசான் பிரைம் இருக்கு நெட்ஃளிக்ஸ் இருக்கு சன் நெக்ஸ்ட் இருக்கு அது எல்லாமே ஓ டி டி பிளாட்ஃபார்மா ஓ அதை வந்து இப்ப மக்கள் வந்து ஒரு இது பாக்கணும்ன்னா ஒவ்வொரு இதுலயே எப்படி சப்ஸ்கிரைப் ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க
இல்ல எல்லாத்துக்கு சப்ஸ்கிரிப்ஷன் வேணுன்ட்டு இல்ல சேரியா இந்த மாரி புதுசா நல்ல ஆக்டர்ரு இல்லைன்னா நல்ல ஒரு கம்பெனி நல்ல டைரக்டரு இவங்க எல்லா வந்து படோ எடுக்கும் போது ஓ எப்படி இங்கே படோ ரிலீஸ் பண்ணா டிக்கெட் மூலமா சம்பாதிக்கிறாங்க
ஆ
அதே மாதிரி இங்கே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் மூலோ சம்பாதிக்கிறவங்க அந்த மாதிரி நல்ல நல்ல படோ ஃபேமஸான ஆக்ட்ரஸ் ஆக்டர் அவங்ககிட்ட இருந்து வந்த சீரீஸ் எல்லா வந்து
அது ஓக்கே அது வந்து ஆனா ஒவ்வொரு இதுலயு ஒவ்வொரு இது ரிலீஸ் பண்ணாங்கன்னா மக்கள் எப்படி எல்லாத்தையு எப்படி சப்ஸ்கிரிப் ஆ அந்த இது வந்து பெயிட் பண்ண முடியு
சப்ஸ்கிரிப்ஷன்னா ஜென்ரலா வந்து நீ வந்து மாசத்துக்கு ஒரு ஒரு எரநூறு ரூபா பே பண்றே நீ இருநூறுருபா பே பண்ணிட்டேனா நெட்ஃபிளேக்ஸ்லா என்ன இருக்கோ நீ பாத்துக்கலா அந்த ஒரு மாசத்துக்கு
ஆ
மாச கணக்கு சப்ஸ்கிரிப்ன் தா இது படம் கணக்கு எல்லா இல்ல இந்த படத்துக்கு தனியா பண்ணனு அந்த படத்துக்கு
அது புரியுது ஆ அதனால நா அது ஒவ்வொரு இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பே பண்ணிட்டு இருக்க முடியாதுல்ல இப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு தடவ ஒரு தடவதா ஆனா நெட்பிளிக்ஸ் இருக்கு அமேசானு இருக்கு இதுக்கு ஒரு டூ ஃபிப்டி அது ஒரு டூ ஃபிப்டி அப்புறோ இன்னொரு சன்நெக்ஸ்ட்டு
இருக்கிறவங்க வெக்க போறாங்க அவ்வளோதா
உம் என்ன இருந்தாலு அது நம்மளுக்கு கொஞ்சு செலவு அதிகோந் தான
காசு இருக்கிறவங்க வெச்சுப்பாங்க
ஆ நா காமனா சொல்ற பொதுவா அப்படி ஒவ்வொரு இதா நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிதானே பாக்க முடியு
அப்படி ஒரு ஒரு இது அப்படி தைவையே இல்லையே உனக்கு எதுல எந்த இதுல வந்து உனக்கு பிடிச்ச ஜென் ஜானரல வந்து நெறையா வருதோ
இதுல வந்து அதுல போட்டு வச்சிருக்கா
ப்ரோமம்ம நெட் ஃபிளிக்சு வெச்சிருக்கா அமைஸ்சான் பிரைமு வெச்சிருக்காங்க
ஆ ஆ சன் நெக்ஸ்ட்டு வருதா
சன் நெக்ஸ்ட்டு தெரியல எனக்கு பாட்டி வராதுன்னு சொன்ன மாதிரி தான் ஞாபகோ
ஆமா அவ போட்டிருக்கா ஆன அதுலயு ஓப்பன் ஆக மாட்டிக்குது ஏதோ ஒன்னு சொல்லி
ட்ரௌமம்மா எல்லா லாங்குவேஜ்லயு படம் பாப்பாங்க தமிழ் படமா இருந்தாலு சேரி எதா இருந்தாலு சேரி மேபி அதனால ரெண்டு மூணது வெச்சிருக்கலா
ஓ இப்ப வந்து நெட்டுஃளிக்ஸ்சு அதுக்கு அப்பறோ வந்து அமேசான் பிரைம் இது ரெண்டு வச்சிருக்கானோ ஓகே ஓகே அப்ப இந்த கிரிக்கெட்ல பாக்குறோன்னா அதுக்கு எதுல பாப்பா கிரிக்கெட் ஐபிஎல் மேட்சு
புகழ்ச்சி தெரியுல்ல
ஓ
சியூ வாட்ஸ்
சேரி அச்சியூ அதுவு அது அப்பறோ சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வச்சிருப்பானோ
இருக்கணு
ம் நீ அப்ப அங்க அதுல பாக்கும் போது எந்த இதுல பாப்ப
நெட்ல பாத்துட்ருக்கே
ஓ ஓகே ஓகே ஓகே டென்
காஸ் எல்லா இதுலதா ஓ இது இப்ப நா கட் பண்ணி என்ன பண்ணனு
கட் பண்ணிடு நானே கால் பண்றே அப்டியே வச்சிரு நானே கால் பண்றே
நீ அப்டியே இருக்குறதா
ஒரு வேளை ஆமா அப்டியே வச்சிரு அதுல சூஸ் பண்ற மாரி வரு உங்களோட கால் எப்டி இருந்துச்சி அப்டின் சொல்லிட்டு வரு ஆ எரைச்சல் ஏதாச்சு இருஞ்சான்னு வரு அது வந்து இல்லன்னு சொல்லி குடுக்கணு அந்த மாரி நீ பாத்தாலே உனக்கு தெரியு அப்பறோ எப்டி பேசுனீங்க கேக்கு அவங்க பாதி நா பாதி அதனால பிப்டி பிப்டி அந்த மாரி ஆபஷன் நீயே சூஸ் பண்ணனு
சேரி
ஓகே இருங்க நா கால் பண்றே